ஆஆஹ் பன்ற
இந்தா இருக்கேங்க சுடர்
ம்
ஏ கத்துது
தே கிழவுழுந்துருச்சு எதாவது பண்ணி கிழ விழுக வேண்டியதா வேல இதுக்கென்ன
எங்க இருந்து
இந்த தட்டு லந்துதா இங்கன குள்ள
சேரி சேரி அம்மா வந் சாப்ட்டு போய்ட்டாங்களா
இந்தா அவ்வளோதா சாப்ட்டு இருக்காக அவ்ளோதா முடிஞ்ச்சு
வேல அவ்ளதானா
ம்
சேரி சேரி
ம்
டீ லா குடிச்சிட்டேளா
ஆ குடிச்சாசு டி நீங்க
ம் குடிச்சுடோ அப்பலயே போட்டு மேம்ட்ட பேசுனியா என்ன
ஆ அப்பல பேசுனே ஆமா எப்பதா பேசினே மா ஊத்த போரன் சொல்லிச்சு அதோட போயிச்சு
ஆ இப்ப பரவால்லையமா
ஆ பரவாலயா
ம் சேரி சேரி
சேரி என்ன சாப்பாடு நைட்டுக்கு என்னாது
இட்லீ
இட்டுலியா
ஆ அங்கே
இங்க தோச சாம்பாரு
நின்டு ஊத்திட்டே இருக்கனுமே
என்னது ஆமா எரிச்சலா இருக்கு
இட்லி அவச்சுற வேண்டியதான
எங்க இட்லியே அவிச்சது இல்ல என்னைக்கா ஆடிக்கு ஒருண்ணா அம்மாசைக்கு ஒருண்ணா தா இட்லி அவிக்கிறது
ஏயா சாப்டமாட்டங்ளா
அவ்ளவா யாரு சாப்ட மாட்டாக தோசதா சாப்டுவாங்க எல்லாரு
ம் நீங்க எப்டியு ஆளுக்கு நாலு நாலு தோசையாது ஊத்தணும்ல
ஆ ஹா நா ரெண்டு சாப்புடுவே மாமி ரெண்டு அவுக தம்பி மூணு இல்லாட்டினா நாலு இவோகோ மூணு இல்லாட்டினா நாலு மாமாக்கு மட்டு அஞ்சு அவ்ளோதா
ம் இருந்தாலு நீங்க ஊத்தனுமே
ஆ எரிச்சலாதா இருக்கு
அதுக்கு சயின்டிஸ் வேற அதுக்கு வெச்சாகணுமே
நேது
அதுக்கு சயின்டிஸ் வெப்பாங்கல்ல
சட்னிதா வெப்பே வேற ஒன்னு வெக்க மாட்டேனே
முட்ட முட்ட
ஆ முட்டல கேக்க மாட்டாக என்னைக்கா மீன் கொழம்பு அந்த மாரி இருந்தா முட்ட தோச கேப்பாக அவ்ளோதா
சேர் சைரி நீதா சுடுவியா
ஆமா
அவ்ளோ
ம் ஹாம்
நீ சாபீசா அங்கிட்டு பேசுனியா
அன்னிக்கி பேசுனே
ம்
அவ கிட்ட அதுக்கப்பறோ பேசல
வருவிங்க
சேரி டி
நா ஆஃப் டே இங்கயே ஸ்கூலுக்கு போலா ராம்லான் லீவ்
என்னது
ஆ சேரி ம் நீங்க அப்ப எப்ப வருவிய
நாங்கன்னா அடுத்து கந்தரிக்கிதா வர்ணு
வந்து ஐ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் உன்னு அஞ்சு மாசம்ல இருக்கு
ஆ ஆமாடி
ம் ம்
அதுக்கு நடவுள எங்குட்டு வரது வாப்பா இன்ஷா அல்லா
வந்துட்டு போங்க நீ ஹாய்பே ஸ்கூல்ல சேத்துட்டா என்ன வரவா போறீங்க
ஆ ஆமா அப்புறோ இந்த மே மாசோந்தா வர்ற மாரி இருக்கோ
ஆமா அப்ப அந்த டிசம்பர்லயு மே மாசத்துலயுந்தா வர முடியு
ஆமா
ம் நா அடுத்த வருசோ அதுக்கடுத்த வருசோ சேப்பியா ஹாயித்த
ஆ அடுத்த அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷோ நெனைக்கிற ரெண்டாயிரத்தி இருவத்தெட்டாயிடோ
ம் ம் ம் எடைல ஒரு வருஷோ கெடக்கு
ஆமா ஆமா ம் ஆமா டி ம்
ம் கிட்ட தெ
ஆ
ஸ்கூல்ல கிங் ஸ்கூல்லா கிட்ட இருக்கான்னே
ஆ
தூரமா போணுமா
இல்ல பக்கத்துலதே ஒரு ரெண்டு தெரு அந்த மாரி தள்ளிருக்கு
சேர் சேரி
ம்
வேன்ல்ல போவீயெல்லா வேன்ல அனுப்பிவுட்டுருவியல்லா எப்
இல்ல இல்ல நடந்து போய் விட்டுருலா இங்க இல்ல இங்கத்தா வேன் இல்லல்ல ஸ்கூலுக்குனா அங்குட்டு அங்குட்டு ரொம்ப தூரோ உள்ள ஸ்கூலுக்கு தா வேன்னா பக்கத்துல ஒரு ஸ்கூலுக்குனா அம்மாக்கு போய் வுட்ருவாக அத்தாக்கு போய் வுட்ருவாக பைக்ல அந்த மாதிரி
சேரி சேரி சேரி அதுவு நல்லதுதான அந்த ஃபீஸ் ஆவது கொறையும்ல
ம் என்னது
போஹுமா அந்த ஃபீஸ் ஆவது கொறையும்ல்ல
ஆமா என்னங்க சொல்றீங்க ஆஹ் ஆமான்டி அதுவாவது கொறையு ஆமா
ம் ஆல்ட்டு போகுமா அழுகாம ஒன்னைய விட்டுட்டு இருக்குதா
இருப்பா அதெல்லா இருந்துருவா அது எங்கேயோ வெளில போனா இப்ப எதா வெள்ல போனா இருந்தது ஸ்கூலுக்கு போனா இருக்குமா என்னானு தெர்லயே
இல்லல்ல இப்போ வெளில போனா நீ போவ இல்ல அண்ண போகையில அவுக அத்தம் யாராவது ஒரு ஆள் கூட இருப்பாங்க
ஆமா ஆமா ஆமா யாருமே இல்லாட்னா அழுக தா செய்யு ம் ம்
பாப்போ எப்புடி போவிக
அ ஆமா
மீமீ
சேரி மீ
சேரி
வேற என்னஆ
டாய் ஆமா நேத்து அடிச்சா அன்னைக்கு முந்தா நேத்தா முந்தா நேத்தா அடிச்சா வெள்ளிக் கெழமையா வியாழக்கழம அடிச்சா வியாழக்கழம
அஹ் அஹ் அஹ்
இரி என்னைக்கு அடிச்சானு தெர்லயே நேத்துதா அடிச்சு பாத்தரோனு சனிக்கிழம சனிக்கிழம அடிச்சா
அஹ் என்ன சொன்னா அடிச்சி
அடிச்சு வாடின்டா வரன்டினு சொல்ல வந்தே அஹ் வர்லனா பேச மாட்ட நா பாக்குறேன்டி முடிஞ்சாதா வருவேன் அப்புடின்னே வாறன் சொன்ன
ம்
சேரி டி
அவன் கயுரு
அவன்ண்ட சொன்னான தெரிலயே நான் செல்லலயே அவன்ட
வரதும்யில்லையா எங்க வீட்டுக்கு
ஆ நா எங்க இங்கையா இங்க வர்ரதில்ல இப்ப அவ ரொம்ப நாாளாச்சு வந்து ம்
வந்துட்டு போவேண்தானடி வப்ப
எங்க வருது பக்
போனா கொஞ்சோ இதா இருக்கும்ல ஆதித சதுர்திக்கு
ஆமா எங்க வர்ரே நானு வாடான்னு சொல்றே வரமாட்டீக்ரானே
ம் சேரி சேரி
ம்
இப்ப தா வந்த வேற
வேற என்ன
இன்னிக்கி
அ
தா பாத்தி நிக்கிது எனக்கு அதுக்கு என்ன அடம் புடிக்கு இந்தா ம் சேரி
அவுக அப்பா ஃப்ரீயா விட்ருதோ
அவர் என்ன போய் தொல்ல பண்ண அவர் கத்தி விரட்டி விட்ருவாரு
ம் சில நேரத்துக்கு சில நேரோ இறத்தி விட்ருவார் ஆமா போ மா மா அங்க வந்து இங்க ஓடி வந்துருச்சு அங்கதான் போச்சு அப்ரோ ஓடி சேரி டி
சேஜ பண்ணியம்ல சொல்லு சுபா சொன்னா
ஆமா அன்னைக்கு பண்ண எப்பட்ரா இருக் இருக்கு பரவாயில்ல எ எ வேற நம்பர் ஏதோ குடுத்து என் நம்பர்னே அதை சேவ் பண்ண மறந்து போயிடுச்சு சரி நா அப்ரோ சேவ் போன் வந்தாச்சு அப்டியே மறந்துட்ட நானுந்தா சேரி
அது பாஸ் கியமா நம்பரா இருக்கு அப்ப
அப்படியா ஆனா அவந்தே மெசேஜ் பண்ணிருந்தா இப்ப பரவால்ல அப்டின்ட்டு
ஆ ஆ சேரி ச அது உங்க வீட்டுக்கு கீழ உள்ள ஹாஸ்பிட்டல்ல தா ஊசி போட வர்ரா
அப்படியா அதா இங்கதா வந்தாலு வருவாங்கன்னு நென்ச்ச
அ அ அங்கதா போய் போட்டூட்டுட்டாக
சேரிங்க சேர் சேர் அப்டியே
அவ்வு இன்னியோரன்னா வர மாட்டிக்கறாங்க பத்து மணி ஆ நைட்டு பத்து மணி போலா
ஆமா அப்பதா ஃப்ரீயா இருப்பன்ட் அப்பதா எல்லாருமே உங்க அண்ணன்மே காச்ச எதாது அடிச்சா இப்பதா ப்ரீயா இருக்குன்னா அத்தன மணிக்கு தா போவாஹா
சாய்ங்காலோ போனா அப்படியே போய்ட்டு வர வேண்டியது தானே அப்டிம்பே நா வேணா நைட்டு பத்து மணிபோல போனாலே ஃப்ரீயாவே போனது பாத்துட்டு வரலா
அப்டின்னு சொன்னுச்சு அதோட சேரி பன்னியாரோ போயிட்டு எப்படியாவு போவிங்கிய சாப்ட்டு தூங்கிருவாக சாப்பாடு வேற
சாப்பாடு வேல தா நடந்துகிட்டுருக்கு சாப்ட்டு தூங்குனா மாட்டு ம் அப்டி வேண்ணா எதாவ் பண்ணீட்டுருப்ப ம் அப்பதா போய் தோச சுடுவ எல்லாத்திக்கு நா முன்னாடி சுச்சு சாப்ட்ருவ அதுக்கப்பறந்தே ஒரு ஒரு ஆளா வருவாங்க அப்பறமே எல்லார்த்துட் சொல்லு
அது எதுவு சொல்ல மாட்டாஹா நீ ஃபர்ஸ்ட் செஞ்சு இது பண்றதுக்கு
என்னது ஃபர்ஸ்ட்
ஃபஸ்ட் எடுத்து செய்றன்னு சொல்ல மாட்டாஹளா
ஃபஸ்ட் எடுத்து செய்றன்னா
அ
என்னது செய்றேன்ட்டு
சாப்ட்டு
அதுக்கு ஒன்னு சொல்ல சொல்ல மாட்டாங்க
சேர் சேரி
நீ முன்னாடி சாப்ட்டு முடிச்சிருனு சொல்லுவாங்க அவ வர ரொம்ப லேட் டாகுது நீங்க முன்னாடியே சாப் முடிச்சிரு அப்பறோ அவு சுட்டுகுடுத்துட்டு பா அவங்களுக்கு சுட்டுகுடுத்துட்டு அவ சாப்ட்டுகிட்டு இருக்கும் போதே நா பாத்தரத்த வெளக்கீறுவ பாத்தரத்த வெளக்கிட்டு பால காச்சி குடு த்து அவங்க சாப்ட்டு முடிக்கவு எல்லா பத்தரத்தையு கழுவிபோட்டு நானு முடிச்சுட்டு வந்துருவ எல்லாத்தி
அது அதுலே சொன்னுச்சு நேத்து இங்க தா விழுந்துட்ட ச
ஆமா டி
அதுலே சமச்சிருவ அப்பறோ எதாவ் பசிக்கு எதாது அண்ண நைட் வந்தாங்கன்னா எதாவ் வாயின்ட் வர சொல்லி சும்மாகா இது லேஸ் எதாச்சு என்னைக்காது சாப்புன்னு தோணுச்சுன்னா எனக்கு சாப்புன் னு தோணுச்சுன்னா வாயின்ட்டு வர சொல்லுவ
அது பண்ணியாரோ மாரி வாயின்ட்டு வர சொல்லு
ஆமா அந்நேரோ வாங்கிட்டு சொல்லுவே ஆனா நேர திங்க மாட்டே மறுநாள்தா உக்காந்து திங்கிரது
அ
என்னைக்காது ப சாப்பன்னுனு தோணுச்சுன்னா அப்பவே சாப்டுகிட்டா இல்லேனா வச்சு காலேல சாப்பற்றது
ஆடிட்டு திங்கிமா
அது ஒண்ணு திங்கு அது ஒண்ணு திங்ககூடாது நம்மள வந்துருக அ மீ மா மீ மா மீ மான்னுகிட்டு
ம் பல்லு மொளச்சிருச்சா
எல்லா பல்லு மொச்சிருச்சு பதினெட்டு பல்லூ மொளச்சிருச்சு அவருக்கு
அப்பறோ என்ன எல்லாத்தையு குடு திங்கட்டு
அது என்னன்னத்த திங்குதுன் தெரிமா புளி வெங்காயோ தயிர் வெங்காயோ தயிர் வெங்காயத்தனா விட்டு வைக்க மாட்டிக்குது அது ஒரு கோப்ப கூட தாலு நின்றும் போல அதுகாட்டி தயிர் வெங்காயோ மொளகா வறுத்த மொளகா
ஒற
மொளகாய கூட அசால்டா தின்றதுல இது
அது லெமனு லெமன ஏன்ன உறுஞ்சு உறுஞ்சுதுன்னு பாக்குற லெமன வச்சுக்கிட்டு
புளிக்களயால அதுக்கு நம்மளுக்கு இப்டின்டாலு புளிக்கி நம்மளுக்கு
ஆமா அதுக்கு புளிக்காது போல அப்டி திங்கு லெமனு புளி வெங்காயத்தலா அப்டி திங்கி இது எல்லாத்தயு திங்கிற சோரதா திங்காது மத்தது எல்லா திங்கு ஆமா ம் ம் சேரிங்க
திண்டாவுல சோர தவுர மத்த எல்லாத்தையுல்ல திங்கிது
சாப்றதுக்கு முன்னாடி அ அ
தயிர் வெங்காயோ ரொம்ப புடிக்கிதா அதுக்கு
ஆமா
அ
தயிர் வெங்காயோ வெங்காயத்தே வுடுறதுல்ல பிரியாணின்னா திங்க மாட்டிக்கிது அவ்வளவா தயிர் வெங்காயந்து கொன்ட்டு வந்து வச்சுட்டா போது அவருக்கு வந்து ஆ ஆ னு கேட்டு மாம்பழோ மாம்பழோ ஓரளவுக்கு நல்ல